ஹலோ
சொல்லுங்க
ஆஹ் கேக்குதுங்களா தோழி
கேக்குது கேக்குது கேக்குது சொல்லுங்க
நீ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கேன் தோழி எப்டி போகுது வாழ்க்கையெல்லாம்
எல்லா நல்லா போயிட்டு இருக்கு உங்களுக்
ஆஹ் எல்லாம் நல்லாதான் சிஸ் போயிட்டுருக்கு சாப்ட்டாச்சா மதியம்
உம் சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா
ஆஹ் சாப்ட்டாச்சு தோழி அப்புறம் பசங்கல்லாம் என்ன பண்றாங்க லீவுலாம் எப்டி போச்சி
லீவுல்லாம் நல்லா போச்சு பசங்க விளையாடிட்ருக்காங்க
லீவே முடிய போது அதுக்கப்புறம் உங்களுக்கு வேல டைட் ஆயிடும் ஹ்ம் ஹ்ம் ஹ்ம்
ஆமா ஆமா அடுத்த வாரம் ஆ
ஸ்கூலுக்கு அனுப்பணும் காலைல எந்திச்சுருக்கணும் ஆஹ் சாப்பாடு செய்யணும் ஸ்கூ குளிப்பாட்டணும் கெளப்பி விடணும் ஹோம்வர்க் பண்ண வைக்கணும் அத பண்ண வைக்கணும் அதுலே டைம் போயிடும்
ஆமா ஆமா அதே போயிடுது பாதி
ன்னா இன்னும் ஒரு இந்த ஒரு நாலு நாள் தான் ஃப்ரீயா நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் நீங்க
ஆமா அதுக்கப்புறம் திரும்பவும் காலைல ஸ் நேரத்தோட எழுனும் எழுந்து செய்யிறது சாப்பாடு ஊட்றது செய்யிறது சமைக்குறது இதே சரியா போயிடுது
ஆமா சிஸ் நல்லா என்ஜாய் பண்ணிக் போவே எல்லாம் வந்து சின்ன பசங்களா பெரிய பசங்களா
எல்லாம் சின்ன பசங்க தான் பொண்ணு இப்போ எல்கேஜி முடிச்சுட்டு யூகேஜிக்கு போறாங்க பையன் இப்பதான் ஒன்ற வயசு ஆகுது
அஹ் என் கொழந்தைக்கு ஒரு வயசு ஆகுது ஃபஸ்ர்ட்டு பேபி கேர்ள் பேபி அஹ் ஒரே கொழந்த தான் சிஸ் அதுவும் ஆனா ரொம்ப கஷ்டந்தான் நீங்க ஸ்கூலுக்கு அனுப் ப்பனும் ஒரு கொழந்த ஒரு வயசு கொழந்தைய பாக்கணும் ஆனா கஷ்டம் தான் எங்க அம்மா வீட்ல இருக்கீங்களா மாமியார் வீட்ல இருக்கீங்களா
மாமியார் வீட்ல தான்
சேரி சேரி ஜாயிண்ட் ஃபேமிலியா
இல்ல இல்ல செப்ரேட்டா தான் இருக்கோம்
அப்பன்னா பிரச்சன இல்ல
ஆமா
ஆஹ் அது கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்க மாரி இருக்கும் நம்ம வேல நம்ம எப்
ஆஹ் கொஞ்சம் மாமியார் இருந்தா அந்தந்த டைம்க்கு ஆயி நொய்ணும் இப்ப அவுங்க கொஞ்சம் ஊருக்கு போயிரு க்கராங்க அதனால கொஞ்சம் பரவாயில்ல ஏதாச்சும் ஒரு வேல இருந்து ச்சுன்னாக் கூட அப்றமா செஞ்சுக்கலாம்
ஆஹ் இப்ப அவுங்க போய்ட்டாங்கன்னா அப்புறம் மறுப் எப்டியும் உங்களுக்கு டைமிங் கரெக்டா அந்த டைம்ல அத செய்யணுன்ற மாரி இருக்குல்ல
பழகிருச்சி செஞ்சி அவுங்க எப்புயுமே எல்லாம் என் கூடவே இருக்க மாட்டாங்க எப்பயாச்சும் வந்தா ஒன் வீக் இருப்பாங்க திரும்பவும் கெளம்னா சின்ன பையன் இருப்பாங்க அவுங்க வீட்டுக்கு போவாங்க அதனால பலகிச்சு நம்ப வேல நாம்பளே தான செஞ்சுக்கணும் என்னைக்கு இருந்தாலும்
அது உண்மதான் சிஸ் எப்னைக்குமே நம்ப வேலைய நம்பதான் முடிச்
நம்ப ஒருத்தர எதுர்பாத்துட்டே இரு இருந்தோம்லன்னா அப்புறம் ஒரு நாள் இல்லன்னும் போது கஷ்டமாயிருக் க்கும் இல்லையா
ஆமா சிஸ்
ம் அதனால நம்ப வேலைய நாம்ப்ளே செஞ்சுக்கிட் கிட்டோம் இல்லன்னா நம்ளுக்கு அது இல்லன்னும்மோது நம்ப செஞ்சுக்கலாம்
ஆமா யாரையு அப்ப வந்து யாரையும் எதிர்பார்த் இருக்கிறது வேஸ்ட் சிஸ்டர் அப்டினா அது என்னைக்க
ஸ்டார்டிங்ல அப்டி இருந்தா எதிர்பார்த்து அ நம்மள இப்படி சொல் றாங்க அப்டின் மொதல்ல கஷ்டமானது இது செய்ய மாட்டேன்றாங்க நம்பளே செய்ய வேண்டியதா இருக்குன்னுட்டு இப்போலா அப்டி கெடயாது நம்ப கொழந்த இது நாம்பதான் செய்ணும் இத அடுத்தவங்க கிட்ட எதிர்பாக்க முடியாது னெட்டு
ம்
உ பழகிச்சி
ஆ
ம்
ம் இப்பதான் என் கொழந்தைக்கு ரெண்டு நாள் ஆகுது பர்த்டே முடிஞ்சு
ஆமா வாயி சின்ன கொழந்த
இருந்தேன் இந்த பொறந்த நாள் பிரச்சனை வந்த ஓகே சிஸ் ஆ அதனால இப்ப நாங்களும் இப்ப தனியா தா போறதுக்காக தனியா தா இருந்தாகனு இதுக்கப் புறோ ஏன்னா அதுக்கப்புறோம் வேலைக்கு ஆவாது பிரச்சன வந்துட்டே இருக்கு மிஸ் அண்டர் ஸ்டான்டிங் இப்ப தனியாருந்தாலும் எதன்னா எப்டி சொல்றது ஒரு ரிலேஷன்ஷிப் நீடிக்கு ஒன்னாருந்தாலே பிரச்சன அதிகமா வந்து பேசுனசுக்கே அதுதா சிஸ் ஆமா
ஆமா ஆமா நாங்களோ இப்போதான் ரீசன்டா தா ஃபோ சிக்ஸ் மந்த் ஆகுது சப்ரேட்டா வந்து அது வரைக்குமே ஒண்ணாதா இருந்தோம் எல்லாரும்
ஆ கொழுந்தநாரு எல்லா வந்தீங்ளா
இல்ல ஒன் ஆமா அவுங்க அவுங்க ஒய்ஃபு கொழுந்த எல்லா ஒன்னாதா இருந்தோ அடிக்கடிக்கு சண்ட தா சண்ட வரும்
ஆ
கொஞ்சோ கஷ்டோ அ இருந்தது இப்போ சப்ரேட்டா ஆயிட்டோ ஆ
நா நா தனியா தா இருப்பேன் இல்லனா எனக்கு வ செட் ஆகல தேவலாம ஏ மைண்டு டிப்ரஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷோ ஆகுது மேரேஜ் ஆயி அப்புற என்னால் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போமுல்ல ஒரு சில விஷயத்தலா ரெண்டு வருஷொ அக்செப்ட் பண்ணா போதும் என்னிகா ருந்தாலும் இப்போ வந்து அவங்க சொல்லி காமிக்கிறாங்க ஒரு வருஷமா நான் அவனுக்கு சாப்பாடு போறேன்னு அந்த பேச்சுலாம் எனக்கு தேவையா அதனால நா தனியாவே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நா வீட்டுங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்து கூத்துப்போ போங்கன்ட
ம் அவ்ளோத்தான் விடுங்க
ஐ நோ திஸ்
பின்னால பிரியதான போறோம்
ஆமா அது எப்ப பிரிஞ்சா என்ன
நாங்களா நாங்க இப்டிதா இருந்தது எப்போ யார் ச எப்டி போறது எ அவ்ங்க அம்மா வந்துட்டு இல்ல எனக்கு ரெண்டு பசங்க எல்லா ஒன்னா இருக்கணு ஒன்னா அவங்க ஆச அது நம்ளுக்கு அந்த மாரி இருக்க முடியுதா நம்ப கொழந்த நாம்ப அவங்க கொழந்தய நம்ப கொழந்தையா பாத் தாலுமே அவங்க நம்ப கொழந்தய நம்ப கொழந்தயா பாக்றது கெடையாது அவங்க கொழந்தய மட்டு கொஞ்சோ இதாப் பாப்பாங்க ஒரே எடத்துல இருந்தா வேல செய்யறதுல இருந்து நாம மட்டு எல்லா வேலையு செய்றா மாரி இருக்கு அவங்க எது அவங்க வேலைக்கு போவாங்க வருவாங்க அவ்ளோதா ம் அந்த மாரி கொஞ்சோ நெறையா வரு
ம் ம்
அ சென்னைக்கு வந்து இது பண்ணிட்டு போலா போலா அப்டின்னுட்டு பேசி ஒரு வேலையா ஆ அஞ்சு வருஷம் ஆனதுக்குப்பறமா தா பெரிய தனியா செப்பரேட்டாவே ஆயிருக்கோ இப்போ அந்த அளவுக்கு வீட்ல சண்டை ஒன்னு ஆகுறதில்ல அவுங்க பாட்டுக்கு அவுங்களு வராங்க இப்ப வந்தா எப்பயாச்சு வந்தா நல்லா இருக்கீங்களா என்ன பேசுறதுக்கு நல்லா இருக்கு ஓ வராங்க ஏதாச்சு ஏதாச்சு நாம்ளு ஏதாச்சு வகையா செஞ்சு போட்லா சாப்பிட்டு போவாங்க நாம்ப அவங்க வீட்டுக்கு போனாலு அந்த மாரி கவினிச்சு ப்பாங்க ஒரே எடத்துல இருந்தா சண்ட போட்டுக்கிட்டு இவ இப்டியாவா அப்டின்றதுக்கு பதிலா இப்போ ஓரளவுக்கு ஒரு அடி தள்ளி இருக்கும் போது கொஞ்ச தூரந்தா இருக்காங்க அப்போ போலா அடிக்கடிக்கு போற தினமு போறோ வரோ
ஆமா இப்ப ஜாய்ன்ட் ஃபேமிலியா இருந்துச்சு வெச்சுக்கயே இப்ப நம்ப அம்மாப்பாவே பாக்க வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபிள் இருக்காது இவங்களுக் கு ஒரு கம்ஃபர்டபிள் இருக்காது இப்ப நான் இவிக ஆ அவுங்களு வந்து பாக்கல இவுங்களு வந்து பாக்கல இவுங்களு தங்கலா அவுங்களு தங்கலா நம்பளு போய் ரெண்டு வீட்டுக்கு போனா அதுக்கு அது வேற இப்ப நான் ஒன்னா எல்லாருக்கு பிரச்சனதா தேவையில்லாது எதனா ஒரு மனஸ்தாபம் வரு என்னைக்கா இருந்தாலு நா தள்ளியே
நெறைய விஷயத்துல வரு மனஸ்தாபன்றது ஒரே விஷயத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லா பாத்திர கழுவரதிலிருந்து எங்களுக்கு வந்துரு து அந்த மாரி
ஆங்கையே அதனாலயே ஹஸ்பெண்ட் இருந்தா ஒன்னாவே குள்ளயாச்சு நெறையா நம்மபுடி அந்த அவுங்கிட்ட காட்டற டென்ஷன வந்து ந நம்ம கிருக்கிற டென்ஸன நம்ப நம்பி நம்ப யார நம்பி வந்திருக்கமோ அவங்ககிட்டதா காமிக்க முடியு அதனால அவங்களு அஃபெக்ட் ஆவாங்க அதா அதுக்கலா இதா போய்ட்டு இருக்கு அப்பறோ நீங்க என்னா ஒர்க்லா போற ஐடியால இருக்கீங்களா இல்ல வேற என்னா
வொர்க் போனுனிட்டு ஒரு ஐ டியால தா இருக்கு ஆனா கொழந்தைங்கள பாத்துக்கணுமே
அந்த ஒர்க்குக்கு போறது இந்த ஒர்க் பண்ணியே வீட்டுல இருந்தே ஏர்ன் பண்ணிட்டு போயிரலாம்ல்ல காலிலெழுது ஒம்பது மணிவரையு ஒம்போது மணி போய்ட்டாங்க அது வராதுதா நம்மதா தேடணு பாக்கணு தேட்னா கெடைக்கு தேடனு கொழந்தைலா பாத்து பாத்துக்கணுனா ரொம்ப கஷ்டந்தா சி கொழந்தையு பாத்துன்னு வேலைக்கு போகணும்னா ரொம்ப கஷ் டந்தா அதா கொழந்தைய பாத்துன்னு வீட்லயே இருந்து ஏர்ன் பண்ற மாரி ஏதாச்சு பாத்துக்க வேண்டியதுதா
ஆமா அப்டிதா பாக்கணு ஏன்னா ரெண்டு கொழந்தைங்களா
ஆமா
வேலை எவ்ளோ இருக்கு
ம்
கொழந்தைக்குமே சாப்பாடு ஊட்டணு சாப்ட்ருக்கமாட்டாங்க எ கஷ்டோ
ம்
எ அது எல்லா பாத்துக் எதோ ஒரு நாள் ரெண் நாள் பாத்துப்பாங்க அதே வேலையா பாத்துக் மாட்டாங் இல்லையா
ஆமா ஆ பாத்துப்பாங்க ஆனாலு அதுவு ஒரு சொல்லா வந்துரு நம்ப எப்டி சொல்றது ஒரு சிலவங்க நல்லவங்களு இருக்காங்க கெட்டவங்களு இருக்காங்க நம்ப யாரையு நம்பி உட
ம் ம்
ம் நாளைக்கி நம்ப கொழந்தையு நம்ப்ள ஒரு வார்த்த கேக்கு உட்டு உட்டு வேலைக் போன நீயா பாத்துக்கனா எங்காயாதா என்ன பாத்துக்னாங்க அப்டின்ற மாரி பேச்சி வரு
போணு சம்பாதிக்கிணு நம்ப செலவு நம்ப கொழந்த செலவு நாம பா த்துக்குணு அனிட்டு ஒரு ஆச
இருக்குந் தா அது நம்பல்த பசங்கள ஸ்கூல் சேத்துட்டு கூட வேலைக் போய்க்லா அதுக்லா டைம் இருக்கு எக்சாம் கூட இப்ப படிக்கலாந் தா ஆனா நம்ம மைண்டு அதுதா ம் ம் ம் அப்பறோ ன்னா ஸ்பெஷல் இன்னா சமச்சீங்க வீட்ல
இன்னைக்கா சாம்பார் சாதோந் தா
ம் அப்றோ இன்னா ஃப்ரைடே நாங்க கீர பசல கீர சின்ன சின்ன தாழ இருக்குல அது
அ ஆ
ஆ இன்னிக்கி நாளிக்கி வேற வைகாசி விகாசம் முருகருக்கு உகந்த நாளு
ஓ நாளைக்கி வை
ம் ஆஹா வைகாசி விகா வி சாகோன் சொல்வாங்கல்ல முருகர் பொறந்த நாள்
நாளைக்கா ஓ எ நல்ல வேல்ல ஞாபக் பட்த்தி விட்டீங்க தெரியில
ஈ அதுதா முருகருக்கு கொஞ்சோஒ சாமி கும்புல்லா கோயிலுக் நீங் என்னா
ஆ
அ
வாய்ஸு ப்ரேக் ஆகுதுங்லே
அலோ
ஹலோ கேக்குதுங்ளா
கிது சிஸ்
கொழந்த கொஞ்சு டென் மின்ட்ஸ் ஆய்ச்சிங்ளா
ஒரே ஓ ஹலோ
அலோ
அது கேக்குதுங்ளா இப்போ
கேக்குதுங்க சிஸ் அதா டைம் நமக் முஞ்சிச்சி
முடிஞ்சிச்சிங்க அப்டி செரி நா உங்ளுக் கால் பண்ட்டுங்ளா
ஆ ஓகே சிஸ் ஆ
அ